ஹேய் நா வெளிய வந்ததுனால போட்டத தேச்ட்டியா
னாது து அடிப்படை வீ ஏபில் டு தொம்சிகா
ஆஹ்
வீ டோண்ட் அவர் நா பட்ச்செபல் நவ் புல் ஆப் சப்ஜெக்ட் சோ சேரி சேரி
நமக்குள்ளே அம்பதாயிரூவா மன்ச்லா போட்டுற மாரி இருந்துச்சுனா சூப்பராருக்கு தூகிட்டு வர்றளவுக்கு இல்லையாடா உங்கிட்ட
தூக்கிட்டு வர்றளவுக்கு இல்ல இரு ஒரே நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஒரே நிமிஷோ ஒரு எல் எம் எஸ் ப்ராஜெக்ட் வைச்ருந்தாங்க பத்தாயிர ரூவாவோ பண்ணெண்டாயிர ரூபாவோ தராங்களா
எல் எல் எம் ஆ
எல் எம் எஸ்
அப்பா டே உள்யே போலடா கேம் உள்யே ஏ முட்டு வலி கேட்டியா
ஆமா
ஆஃப்லா எத்துச்சுடா மெண்டல்
ஐய்யே நா தரவேல்லியடா என்னாடா நீ சொல்ற
நீ குத்த உள்ள வந்து காசுல்லா எத்துக்கிச்சுடா
நா ஆடின்னு இருக்கேனே நீயு ஆடினு இருக்கியே
ஆமா
காசு எத்துக்கிச்சுன
ஹே உள்ள என்ட்ரிக்கு காசு எத்துக்குச்சின வேற எதுக்கு நென்ச்ச நீ
மேட்ச் ஸ்டார்ட் ஆயிச்சுனு சொல்ணோடா இந்த மாரி எவ்ளோ மொட்டையா சொல்ட்டு இதுக்குனு கஷ்டப்பட்டு சேத்த அஞ்சாயிரபாயு போயிட்டு இருக்கோ இன்னேத்திக்கி நீ இந்த மாரி நா எது சும்மாதா சொல்ற அப்டீனு எதோ வந்தே மேச்சு ஸ்டாட் ஆயிச்சுனு நீ சொல்ல தெரியாம காசெலா எத்துக்கிச்சா அப்டீன்ட்டு எதோ வந்தே நா
ஆமா காசு ஏங்கிட்ட இருந்து அஞ்சாயிரோ ஓங்கிட்டு இருந்து ஓங்கிட்டருந்து அஞ்சாயிரோ எடுத்துக்கிச்சு காசெத்துக்குனு அப்டியே நிக்குது மேச்சு மேச்சுக்குள்ளயே வர்லடா
ஓ அப்டியா நா உள்ள வந்து பெறகு வந்ச்சா நா வெளியே வாட்ஸப்ல இருந்தே அதனால தா அது வரவே இல்ல போல நீ ஆளயே காணுமா செரி வாட்ஸப் பக்கோ போணே அப்பா அப்பா அப்பா நல்ல பிச்சு விட்டேன்டா இதோ இது அந்த வாட்ஸப் ஆச்சே ஏன்டா வாட்ஸப்பு இவருக்கு எதுமே பிளாக்ல இல்லயே ஜாலியா ஆஹா ஆ ஓ பி இன்னாத்த போடுவ இப்ப இன்னாத்த போடுவ எங்க சொல்லு ஒன்னத்தயு போட முடியுல உன்னால அதுக்குள்ள அஞ்சு போட்டு க்ரீயேடா
டக் டக் டக் போட்டேண்டா அடா நீ இப்ப எல்லாத்தியு போடலா ஈஸியா
என்னடா எதுவுமே இல்லடா எனக்கு
அப்பா அந்த ரெட்டு ஊந்துன்ச்சின்னா கஷ்டமானதாயுட்டுருக்கோ எனக்கு
கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஃபோர்ஸு எக்ஸ்ட்ரா ரெண்டு வெச்சுக்கிறாரா இவரு அப்போ லாங் வர்லயா இலு இலு எவ்ளோ தூரோ வருதுனு பாக்கலா
கம்மியா தா வர்தே உன்து வரிக்கோ ஏ போ போ போ கருமோ புச்சதுடா டேய்
டேய் செரியான கர்மோண்டா இது அதெல்லா உள்ள போயிருக்கணுடா அலையுதே அது எ எத போல்லான்னு அலையுதே அ அலையுது கஸ்டமா இருக்குறத போட்றா ஈஸியா இருக்கறத போட்றாதடா ஆ ஸாட் இர்றா இந்த ஃபோர்ஸே இல்லடா நானு ஃபோர்ஸ் வெச்சுட்டு வரேன்டா கொஞ்சோ எதனா நல்லா ஃபோர்ஸ் பிராண்டா
ஃபோர்ஸ் பிராண்டா எதோ எழுவத்தி ரெண்ட்ருபா குத்தா அந்த ட்ரெய்ன் பேங்க் வர்த்துடா
அப்டியாடா ஏ குத்து வாங்குடா டேய் ஒரு எழுவத்ரெண்ட்ருபா எத்தனடா நீ ஒரு ஜொமேட்டோ நீ ஒரு ஜொமேட்டோ இது வெக்கலா
இப்ப காணோன்டா அது அப்புடியே இன்டு மார்க்கு குத்தேண்டா அப்புறோ எங்க போய் பாக்குறதுனு தெர்ல டா அத
ஏய் ஆமாண்டா எழுபத்ரெண்ட்ருபா அய்யயோ எனக்கு காம்ச்சுதே ஈவென்ட்லா தாண்டா இருக்கோ அது
ஈவன்ட்டு எங்க இருக்கு
ஈவன்ட்டு கீழ இருக்குடா ஷாப் ஷாப்புல இன்னா காமிக்குது ஷாப்புல மேல ஸ்க்ரோல் பண்றா எழுவத்ரெண்ட்ருபாய்க்கு எங்கடா உனக்கு காமிக்குது
டேய் அத அப்டியே கேம் வெச்சிட்டு வர்றப்ப காட்டுச்சு கேம் முச்ட்டு வர்றப்ப காட்டுச்சு டா சூப்பரா
டேய் ஃபார்ட்டி ருபீஸ்தான்டா ஜெம்மு வாங்குறதுக்கு ஃபார்ட்டி ருபீ பீஸு காயின் வாங்கறதுக்கு நோ ஆடுக்கு முப்பத்தாறுபா
அதா உங்க ஆடே வர்லயே
ஊ ஃபோனு வேணா வெச்சுக்கோ நீயே டேய் எங்கடா காட்டுலடா ஷாப்லயே நீ இன்னடா ஆஃபர் பாத்த தேண்டத்துக்கு ஈவன்ட்ட தொட்டா எதனா தெர்தா
நூத்தியெட்ருபா குத்தா எதோ எப்பி்க் ட்ரெய்ல்னு இக்குதுடா
இன்னாது
நூத்தியெட்ருபா குத்தா
அதலாம்
எப்பிக் ட்ரெய்டு டேய் இதோ பார்ரா டேய் ரொனா ரொனால்டோவோட ஸ்ட்ரைக்கர்றா நூத்தி எழுவத்தொம்போதுருபா டா அப்டியே ரொனால்டோ மூஞ்சி போட்டுக்குதுறா ரொனால்டோ மூஞ்சி போட்ருக்குடா
எங்கடா இருக்கு அதெல்லா
அது இது மெஸ்ஸி மெஸ்ஸி போட்டருக்கடா அதுவு நூத்தி எழுவத்தொன்பதுருபா
ஸ்கிரீன் ஷாட் அனுப்பு எங்கடா இர்ந்துது
டேய் விராட் கோலிலா போ விராட் கோலிலா போட்ருக்குடா
டேய் இர்றா அப்டேட் பண்ட்டு வர்ற
டேய் அப்டேட்லா பண்ண வேண்டா அந்த நோ ஆக்ஸுனு இருக்குது பார்றா அத க்ளிக் பண்றா
டேய் அப்டேட்டே கேக்கலடா ஃபர்ஸ்ட்டு ஒன் நோ ஆக்ஸ க்ளிக் பண்ணவா டேய் லோடிங் எத்னி பரை எம் ஜீனு
போய் வாட்ஸப்ல போய் பாறே
அம்ஸ்ட்டியா ரெண்டுமே வரல எனக்கு
ஆ ஹா
ஏ யப்பா என்னடா டைமிங்கே இவ்ளோ இவ்ளோ இதுவா இருக்கு முப்பத்தாறு ரூபானா ரொனல் வருஷ் டைக்கடா
பத்தாருப்பா
வேணா
வாடா ஒரு மேட்ச் ஆடிட்டு வரலா அதே மாரி வருதா பாகலா னா பண்ணு
இத ஆம மாரி எடுக்காறுது தென்ட கருமோ ரெண்டுமே
ஆமையோட மறு உருவோ டா
தே்யூ அமையிருலுசா லுசா
ஹ
அய்யயோ அழகா அடிப்பா கேட்கவில்லை ம்
எதயோ மாத்தினு வரேனு போயிட்டு அப்டியே மறன்டியாடா
இன்னாதுடா டேய் ஆமாண்டா டே ஏன்டா சீக்கிரமா போ யே சாட்டே மாட்ட முடி
நா எழுவத்தி ரெண்டுரூபானு டிஸ்ட்ராக்ட் பண்ணேடா அவன
தேவயில்லாத எல்லா ஒன்னால தா டா தத்தி ம் தேவயில்லாத நடிகரா நீ
இங்கியாரு எவ்ளோ சூப்பரா போச்சு பக்கத்துல
பார்ரா
மென்டல் மாரி அடிக்கிறாங்க எல்லாருமே இந்த சைக தான்டா வச்சிக்கிறாங்க நாளைக்கே தேவ அடிச்சினு வருவியாடா
அ
எனக்கு அப்யே தெரியு
கட்டி தரணு
அன்னிக்கே போய் சேருதேடா அது
ஆஹா நா ஒரு லக்கு
வாய வெக்காத டேய் என்னடா இது ஏய் அது கோச்சா இல்லையா கரெக்டா
போச்சு கர்ட்டாதா வச்சேன் சொன்னே நானு தப்பா எதுமே சு ஆ ஆ ஹ ஹ லுசு மாரி வெச்சினுருக்குராரு பாரு
நா போவாதுனு தெரிஞ்சும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறேன்டா லூஸ் மாரி
எப்டி அடிக்கரது
நீ யார்ரா நீ எனக்கு ஃப்ரீயா எடுத்துகுட்றா எதுக்குடா நடுல வந்து நிக்கிற
ஐயோ போயிரும்டா அது ஓ எழுது அந்த சைல தனி ரூம்டா நீ
எ நடூல தட்டட்டா போவாது
ஐயோ ஓ ஹோ
ஒரு ரெண்டு காயின்னால ஃபோர்ஸ் போலடா கடுப்பா
உம் உம்
ஆமப்பா
லுசு லுசா லு.... லுக்ஸ்னா யார் தெர்து உள்ள போயிருன்டாச்சி டஃப்பின்த் ஸ் சரியான லூசு மாரி ஆடுன டேய் டேய் டேய் என் டேய் இந்த மாரி இருந்தாலே ஆட வராது டா எனக்கு